ஹலோ
எப்டி இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கே நீங்க என்ன பண்றீங்ப்பா
ஆ நல்லா இருக்கேன்ப்பா வேலல்லா முடிஞ்சிருச்சா நைட்டுக்கு
ஆ முடிசிச்சுப்பா டிஃபன் வேலல்லா முடிஞ்ச்சு சரி அதா சும்மா கொஞ்சோ பேசலாமே ஒரு மாரி வெறுமையா இருக்க மாரி இருக்கு
செரி செரி செரி செரி
ம்
காத்து பயங்கரமா இருக்கா உங்க ஊர்ல
இல்லப்பா அந்ந மாரி எல்லா எது இல்லப்பா
சேரி சேரி சேரி
ம்
கொஞ்சோ ஃபோன ஸ்ரைட்டா வச்சு பேசுறீங்ளா எறைச்சலா இருக்கற மாதிரி இருக்கு ம் இப்போ
ஆ இப்ப கரெக்டா ஆயிடுச்சு அப்போ கூட லைட்டாதா இருக்கு ஆ
சரி சரி சரி என்ன வேல பண்ணிட்டு இருக்கீங்க பொழுதுபோக்கா என்னல்லாம் பண்றீங்க
ஒண்ணும் இல்லப்பா இப்போதக்குி பண்றதுக்குன்னு பாார்த்தீங்கன்னா பொழுப்பக்கு டி வி பா்கறது ஃபோன் பாறது இதனால கண்ணு பிரச்சனதா வருது
கண்டிப்பா கண்டிப்பா நம்ம காலத்துலல்லாம் பொழுதுபோக்குன்னு சொன்னா பல்லாங்குழி விளையாடுவோம் பாண்டி விளையாடுவோம் கோழிக்கா குச்சி கம்பு அந்த மாரி பொழுதுபோக்கு விள விள விளையாடுவோம் அதே மாரி இன்னொன்னு ராஜா ராணி ரொம்ப நம்மம் போ விளையாடுவோம் அந்த கேம் தான் ரொம்ப டுவிஸ்டா இருக்கும் யாருக்கு கல்ன யாரு போலீஸ் போலீஸ் வந்து கல்லன கண்டுபிடிக்கணும் அது ரொம்ப எதுன்னு சொல்றது டாஸ்க்கா இருக்கும் அது ரொம்ப நல்லா இருக்கும் என்ன சொல்றது
ஆமா அது என்னமோ கரெக்ட் தான் ஆனா இப்போ என்னன்னன்னா அந்த ஆக்டிவிட்டிஸே இல்ல இப்போ வயசானவங்க கூட பாத்தீங்கன்னா எங்க ஏரியாலே நறைய பேரு இந்த கல மணி விளையாடுறது மணி ஊரு சுட்டுறது தாயபாசு இதெல்லாம் விளையாடுவாங்க நானே இந்த கொரோனா டைம்லல்லாம் பாத்தீங்கன்னா பொழுதுபோக்குன்றது பாத்தீங்க எவ்ளோ நேரம் தான் போன் பாக்குறது நம்மளுக்கு முடிமாட்டேங்குது அதுவும் இல்லாம யாரையும் பாக்க கூடாது நமக்கு எத வந்து வேணான்னு சொல்றோமோ அததான் நம்ம செய்வோம் அ இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ ஒரு மருந்து குடுத்துட்டு குரங்க நினைக்க வேண்டானு சொன்னா நம்ம குரங்கதான் நினைப்போமா அந்த மாரி பழமொழி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கொரோனா டைம்ல வந்து அவுங்கவுங்க வீட்ல இருந்து குவாரண்டன் இருந்தன்னா நமக்கு வந்து விளையாடணும் அப்டிதான் தோணுச்சு பக்கத்து அக்கத்துல இருக்கறவங்கல்லாம் கூப்ட்டு தாயம் விளையாடுறது திருட்டு தனமா போய் மொட்டை மாடில வந்து விளையாடுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோ
கண்டிப்பா கண்டிப்பா நாங்களும் அதே மாரிதான் பண்ணுவோம் இப்பவு அதே மாரிதான் என் பசங்கிட்ட ந சொல்லிட்டே இருப்பன் இப்ப லீவுனாலும் சொன்னா நா ஊருக்கு போய்ட்டோம் கிராமத்துக்கு போய்ட்டோம் கிராமத்துல போய்ட்டு அவங்க நல்லா கிரிக்கெட் விளையாடுனாங்க அவுங்க இப்போ ரீசண்டா என்ன பண்றாங்க கிரிக்கெட் விளையாடுறாங்க லூ டோ விளையாடுறாங்க செஸ் விளையாடுறாங்க எல்லாமே என்ன பண்ணா கிரிக்கெட் மட்டும் அவுட்டோர் கேம்னா கிரிக்கெட் ஃபுட்பால் அந்த மாரி விளாடுறாங்க இன்டோர் கேம்னா லுடோ செஸ்ஸு பிசினஸ் கேம் இந்த மாரி அவங்களுக்கு மாறிடுச்சு நம்ம எல்லாம் அப்டி கிடையாதுல்ல காசுக்கு வந்தாலும் இப்ப கேமு மாறிடுச்சு அப்டி பழக்க வழக்கங்கலா போயிட்டே இருக்கு நாங்க என்ன பண்ணிட்டுருக்கோன்னா பொழுதுபோக்கா நாங்க என்ன பண்றோம்னா இப்ப எங்க தோட்டத்துக்கு வந்துட்டோம் தோட்டத்துல வந்து நறைய காய்கறிகள் போட்டிருக்கோம் பள்ளங்கள் இதெல்லாம் போட்டிருக்கோம் அதோட அறுவடை செஞ்சுகிட்டு இருக்கோம் இப்போ எங்களுக்கு வந்து பொழுதுபோக்கா வச்சோம் இப்ப எங்களுக்கு அது என்ன சொல்றது நல்ல இன்கம் கிடைக்குது அதுல இருந்து
ஆமா கண்டிப்பா இப்ப பசங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த பொழுது போக்குக்கு ரீல்ஸ் எடுத்து விளையாடுறாங்க அதுதான் அவுங்களுக்கு பொழுதுபோக்காவே இருக்கு இந்த மாரி விளையாடுறது எல்லாம் பண்றதே இல்லைப்பா
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப யாரு விளயாடுரா முழுக்க முழுக்க டிவி தான் பாக்குறாங்க சிஸ்டர்
ஆ எங்க பசங்கள்லாம் இப்போல்லாஊம் எங்கப்ப அந்த மாதிரிலாம் ஆக்டிவிட்டிஸே நிறைய இல்லாத மாதிரி ஏ அதனால கூட விளையாடுறது எல்லாம் ஸாுுஉஉஉஐபேல்லஸ்ல்ல கூட இருக்கு அதனதுவ் பசங்க விளையாடுறாங்க இங்க கஷ்டம்்தான்
ஆமா ஆமா ஆமா எங்க பாட்டில்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டோரி சொல்லுவாங்க லீவுக்குெல்லாம் போய்ட்டா அவ்ளோ கதை சொல்லுவாங்க‌ நாங்க ஒ ஒக்காந்து பொழுதுபோக்க அதை கேட்போம் ஆனா இப்ப உள்ளவங்க யாருமே அத கேட்கறது கிடையாது அந்த ஸ்டோரியில வந்து அவங்க கேக்கறது கிடையாது அந்த கருத்துக்கள வந்து வந்து சொன்னாலும் அத வந்து டேக் இட்‌ ஈசிய எடுத்துக்கிதாங்க ஆனா அந்த காலத்துல வந்து பாட்டிமாரர்கள் சொன்ன க கதைகள் ஸ்டோரியா இருக்கட்டும் அது என்ன சொல்றது ரொம்ப கருத்து உள்ளதா இருக்கும் நான் எங்க வீட்டுல பக்கத்துல ஒரு பாட்டி ஹண்டரட் ஏஜ் இருந்தாங்க ஆனா அவங்க சொல்ற ஸ்டோரில நான் உட்கார்ந்து கேட்டுட்டு இருப் ப படிப்பு கத சொல்லுங்க பாட்டி கத சொல்லுங்க நாங்க அப்டி கேட்போம் ஏன்னா எனக்கு கதைன்னா ரொம்ப பிடிக்கும் அந்த கதய வந்து பசங்கிட்ட எப்டி சொல்லும் போது உனக்குல்லா இது யாருமா சொல்லி கொடுத்தா அப்டின்னு என்ன கேட்பாங்கன்னு சொன்னா ஒரு பாட்டி சொல்லி கொடுத்தாங்க எங்க பாட்டி சொல்லுவாங்க அவங்களோட என்னட அழுகுமுறைகள் எல்லா சொல்லுவாங்க நாங்க இப்டி எல்லாம் பொழுதுபோக்க பண்ணுனோ இப்டி எல்லா பண்ணுனோ அப்டின்னு சொல்லுவாங்க ஆனா எங்களுக்கு வேலை எம் ஜாஸ்தியா இருக்கும் ஆனா நாங்க பொழுதுபோக்குன்னு சொன்னா அவங்க கழச்சாங்கல் விளையாடுவாங்களாம் அதுக்கப்புறோ இந்த கம்பு உள்ள வச்சு மணல்ல ஒழிச்சு வச்சு விளையாடுவோம்ல அதெல்லா பண்ணுவோம் அப்டின்னு ரொம்ப என்ன சொல்லுவே பிளாஸ் சொன்னாங்க ஆனால் என்னோட பொழுதுபோக்குன்னு சொன்னா இப்ப இதுதான் நாங்க இந்த பஃபார்மிங் வச்சிருக்கோம் அது மூலம் நெறையா இது பண்ணிட்டு இருக்கோம்
எங்க அப்பாலா கத சொல்லுவாருப்பா அந்த கத சொல்லும்பதல்ல பயமா இருக்கு ஐயையோ இந்த மாதிரி எல்லா பேய் கத எல்லா சொல்வாரா அதுவே ரெண்டு நாளு ஏன்னா நாங்க நைட்ல தூங்க மாட்டேன்றோம் லேட்ட தூங்க மாட்டுறதுக்காக அப்ப பொழுதுபோக்கு இல்லைனாலுமே நம்ம வந்து கொஞ்சோ விளையாடுவோம்ல அப்ப ஏதாவது பேய்க்கத எதாவது சொன்னா பயந்து வெளியே போகாம தூங்கிடுவாங்கன்றக்காக சொல்லுவாங்க அப்ப பயந்துட்டு அப்டியே படுத்தோம்னா அவ்ளோதான் காலைல எழுந்துருப்போம் நடுராத்திரில எழுந்து பாத் ரூம் வரணும்னா கூட பயந்துட்டு அப்போலா இப்போல்லா எங்கேப்பா வீட்டுக்குள்ளேயே எல்லாமே இருக்குல ஆனா அப்பல்லா அப்டி இல்ல எல்லாமே வந்து வெளிலதான் வர்ற மாதிரி இருக்கும் அது மாதிரல்லா பயந்திருக்கோம்
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரிதான் நீங்க சொல்ற மாதிரி நாங்களும் எங்க அண்ணா சொல்லுவான் நாங்க நைட்ல தூங்க வரப்ப எல்லாரு அப்பெல்லா கட்டில்ல அந்த மாதிர எல்லா ரொம்ப இருக்காதுல்ல பாய் விருச்சி எல்லாரு ஏன்னா படுத்துருக்க போம்போது அப்ப எங்க அண்ணா பேய் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுவான் நாங்க பேய் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுபோது மூடிக்கிட்டு மூடிகிட்டு தா படுப்போம் விடிய விடிய தூக்கமே வராது கனவு ஃபுல்லா அந்த பேய் நம்மள கால எடுத்துட்டு போற மாதிரியு கைய கிடைக்கிற மாதிரியு நீங்க சொல்ற மாரி அதுதான் ரொம்ப இத இருக்கும் நெறையா அப்பல்லா என்னன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி வச்சு இருந்தோம் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தது அது அதே மாறி ஆ ரொம்ப ஜாலியாவும் இருப்போம் இப்ப அப்டி கிடையாது எல்லாரு தனியா வீட்டுல இருக்கிறாங்க அவங்க போன் அடிடல இருக்காங்க கேமு இன்டோர் கேமு இப்டி இருக்கிறதுனால அந்த பசங்களோட குரோத்தும் செரி கிரியேட்டிவிட்டியும் செரி அவங்களுக்கு எதுவுமே கிடையாது அந்த காலத்துல நீங்க நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க விநாயக சதுர்த்தி வந்துருச்சுன்னா நம்ம எல்லாரு என்ன பண்ணுவோம் இப்போ எல்லோரும் போய்ட்டு வயலேயோ குளத்துலேயோ போயிவிட்டு களிமண் எடுத்து நம்ம எதாட்டு பொம்மை பண்ணுவோ ஞாபக இருக்கா உங்களுக்கு
ஆமா ஆமாப்பா அந்த மாதிரி இப்ப களிமண்ணுல பொம்மை செஞ்சு விளையாடுறது அந்த சின்ன சின்ன இலை தல லா இப்போ நான்லா வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா அ சின்ன சின்ன சொப்பு சாம்ப எல்லா என்னென்ன கடைக்குதோ கையில அதெல்லா வச்சு சாதம் வெடிக்க அப்ப மண்ல விளையாடுவோ அப்பல்லா வந்து மண்ல விளையாடுனால்லா என்ன சொல்லுவாங்க அந்த எதிர்பு சக்தி கிடைக்கும் விளையாட்டுனு விட்டுருவாங்க லாஸ்ட் என்ன பண்ண நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சாடட் டைமில் குளிக்க வச்சு நம்மளை வந்து கிளீன் பண்ணிக்குவாங்க நம்ம எப்ப தூங்குனோனே தெரியாது ஆரைக்கு எல்லா கூட தூங்கிடு ஏற்க்ல தூங்கிடுவோ ஆன இப்ப என்ன பண்றாங்ன்னா ஐயோ மண்ல விடக் கூடாது ஹைஜினிக் ஹைஜினிக்ட்டு அந்த கொழந்தைகளுக்கு எதுர்ப்பு சக்தி இல்லாம போய்டுது
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்ற மாரியே நீங்க சொன்னீங்கல்ல நாங்க என்ன பண்ணுவோனா லீவு விட்டாச்சுன்னா பொழுதுபோக்கா என்ன பண்ணுவோனா எல்லாரு வீட்லந்து அரிசி பருப்பு ஒருத்தவுங்க வீட்ல இருந்து காய்கறி இப்டி நறைய பேர் சேர்ந்துருவோ சேர்ந்துட்டு நாங்க என்ன பண்ணுவோ எங்க அம்மா அப்பல்லா அப்போல்லா அ அங்க உட்காந்து கெடப்ப எங்க அம்மா அப்பா முன்னாடிதா இருப்போ அந்த டைம் கல்லெல்லா வச்சு சொல்லி் குடுப்பாங்க பொங்கல் விடுற மாரி பண்ணுவோ கொழம்பு வைக்கிற மாரி பண்ணுவோ கூட்டாஞ்சோறு அதிகமா நாங்க சாப்ட்டது வந்து எல்லார் வீட்லிமே எடுத்துட்டு வந்து மொத்தமா கூட்டாஞ்சோறு பொங்கி அதெல்லா போட்டு அங் இருக் கிறங்க எல்லாத்துக்குமே பெரியவுங்களுக்கு கொடுத்து நாங்களு சாப்டுவோ அதுல்லா லைஃப்ல என்ன சொல்றது மறக்கவே முடியாதுதுன்னு நா சொல்லுவே ஏன்னா அந்த லைஃப் நா என் பசங்கிட்ட சொல்லுவ அத சாப்ட்டதுக்கு அப்புறோ எனக் கூட்டாஞ்சோறு இன்னு சாப்புன்ணுன் தோணுது நாங்க ரொம்ப ஷேர் பண்ணி சாப்டுவோ புளி முட்டாயும் செரி அதுக்கப்புறோ இந்த தேங்காலா இருக்குல பொழுதுபோக்க என்ன பண்ணுவோனா அப்ப வேற வழி இல்ல நமக்கு அந்த மாரி டைம்ல கேம் எதுமே இதுதா தேங்காவ ஊட்ட போட்டு அந்த தண்ணி எடுத்து அது உள்ள எள்ளு ம் நிலக்கடல வெள்ளோ இதெல்லா போட்டு சுட்டு அத நாங்க ஷேர் பண்ணி சாப்டுவோ எங்களுக்கு பொழுதுபோக்குன் சொன்னா அப்போ என்னன்னா நாங்க இந்த மாதிரி குக் பண்ணுவோ ஷேர் பண்ணி சாப்புடுவோ விளையாடுவோ அ குளிக்க போவோம் கிணத்துல குளிக்க போவோம் இதுதா எங்களோட பொழுதுபோக்கு அப்டின்னு என் பசங்கிட்ட சொல்லியிருக்கே
ஆமா இப்பதா பாருங்ள அதெல்லா கிராமப்புறத்தில இன்னு சில ஏரியக்கல்லலா நடந்துட்டு தா இருக்கு ஆனா அத பார்த்துட்டு யோ அம்மா இங்க பாருங்ள அதல ஒரு விச்சித்திரமா காட்றாங்ளா நாங்களா இதெல்லா சின்னதுல பண்ணதுதா உங்களுக்குதா அந்த வசதி வாய்ப்புகள் இல்லை இட இல்ல இட வசதி இல் வீட்டுக்குள்ளவே அடஞ்சிருக்கிறீங்க அப்டின்ற மாரி சொல்லும்போது அ எங்குளுக்லா வாய்ப்பில இருந்து கொழந்தைங்ளு வந்து ஏ ஏக்கத்துல நம்மகிட்ட சொல்லும் போது பாவமாதா இருக்கு என்ன பண்றது அ மக்கள் தொகை பெருக்கு பெருச அந்த நிலவளங்கள் எல்லா கொஞ்சோ கம்மியாக்கி போ வீடு வாச எல்லா க இதுல அந்த நிலக்கரத்துங்கிறது கம்மிய ஆயிடுது அதனால இந்த மாரியான சந்தர்ப்பங்கள்லா அந்த கொழந்தைங்களுக் கெடைக்க மாட்டேங்குது
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்ட்டு தா அதே மாரி பொழுதுபோக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த இலைகள் எல்லா பறிச்சு விளையாடுவீங்ளா இலைகள்லா பறிச்சு அரச்சி சும்மா அது வந்து கொழம்பு அது கிரீன் கலரு அப்டின் அதே மாரி இன்னொன்னு என்னன்னா அந்த வேப்பமுத்து இருக்குல்ல வேப்ப முத்துல வந் து நாங்க அந்த வேப்பமூத்துல அப்டி கில்னனா பால் மாரி வரு அதுல என்ன பண்ணுவோனா எங்க கையில வச்சு எங்களோட நேம் எழுதுவோ எங்களுக்கு என்ன டிராயிங் பிடிக்கோ அத நாங்க வரைவோ வரஞ்சிட்டு இந்த கறி துண்டு இருக்குல்ல அந்த தரையில உரசசி அந்த அந்த மாவு பவுட்ர எடுத் து அந்த எழுதுன இழுதுல போட்டுட்டு அழிச்சோனா நம்மளோட பேர் வந்து நம்ம என்ன எழுதுனமோ அது அப்டி அச்சா பிளாக் கலர்ல வந்துடு நாங்கல்ல சொல்வோ இதுதா டேட்டோ இதுதா அச்சு கையில குடுத்திருக்காங்கல்லா பச்ச குத்திருக்காங்க டேட்டோ இப்ப ரீசன்டா சொல்றது ஆனா அப்பல்லா என்ன சொல்லாங்க பச்ச குத்திருக்கோ பச்ச குத்தி கொண்ட எங்க அம்மாட்லா காமிபோ நாங்க
ஆமா அந்த மாதிரி தான அப்ப வெளாடுவோ அதுலதா அந்த கை மடிப்புல வச்சு நம்ம ஒண்ணு இப்டி இப்டி சீண்டி விட்டோம்னா அப்டே உள்ள ஏறி போகற மாரி ஒரு விததா இருக்கு அத வச்சு விளையாடுவோ அதெல்லா இப்ப பாக்க கூட முடியறது இல்லப்பா என்னால இங்கே ஆ நகர்ப்புறத்துல இருக்கிறதுனால ம் சரி ம் நம்ம பழைய கதைங்களை பேசணும்னா பேசியே தீர்த்துருவ போலருக்கு டைம் போரதே தெரிய மாட்டேங்குது
கண்டிப்பா டைம் போறதே தெரிய மாட்டேங்குது அந்த லைப்ல எப்டி மறக்க முடியு அந்த நினைவுகள் நானு இப்ப அந்த செடிகள்ல்லா பாத்தன்னா அதே மாதிரி இப்ப நா பையன் ஏ பையன் கிட்டுறது எப்டி உள்ள போது பாத்தியா அப்டினு சொல்லுவே ஐயோ மேஜிக் பண்றமா அப்புடிபா
நடிப்ப ஆ மறுபடியு பண்ணுங்க நா அந்த வேலைய முடிச்சுட்டு வந்துடுறே என்னா
ஓகே ஓகே ஓகே சிஸ்டர் பாய்